நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கீங்களா
ஆ ஆ சாப்டேன்ப்பா சும்மாதா இருக்கே நீங்க சாப்டீங்களா
ம் சாப்டேங்கா அக்கா மேரேஜா நீங்க
ஆமா ஆமாப்பா
உ பசங்க என்னக்கா பண்றாங்க
ஆ பைய ஸ்கூல் போறா இன்னொரு கொழந்த கைக்கொழந்த இப்பதா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா
ட்ரில்லிங்கா பக்கமே வீட்டு பக்கமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ
அப்படிங்களா சரி சரி மதிய என்ன ச
உம் அக்கா சாதம் பருப்பு சாம்பார் சிக்கன் க்ரேவி
ஓ சரி சரி
ம் நீங்க என்னக்க சாப்டீங்க
மீன் கொழம்பு ரசம் சாதம்
ம் ஓகேக்கா ஓகேக்கா என்னக்கா பண்றீங்க என்ன ஒர்க்கு
நா எதுவு ஒர்க் பண்லப்பா இப்போதைக்கு வீட்ல தா இருக்கே குழந்தைங்களை பாத்துட்டு இருக்கவே சரியா இருக்கு அதனால இன்னு வெளியிலன்னா வேலைக்கின் போ முடியில
சுட்டிங்க அப்டிதா கொஞ்ச சுட்டித்தனமா இருப்பாங்க
ஆமா ஃபுல் டைம் அவங்கள்ட்டே சரியா போயிடுது நம்ம காலையில இருந்து சாயந்தர வரைக்கு கொழந்தைங்கள பாக்க அடுத்தடுத்து வேல இருந்துட்டே ருக்க மாரி இருக்கா அதுலே சரியா இருக்கு
ம் ம் ம்
தூங்குறாங்க ஒரு ஒன் அவர் தூங்கி எந்திரிப்பாங்க
ம் ம் ஆமா
அ அதுக்கப்புற அவங்க எழுந்ததுக்கப்புற அவங்கள பாக்கணு அப்டியே போய்டு
ம் ஒங்களுக்கு புடிச்ச பாட்டு என்னக்கா
பேர்டுன்னு பாத்தா அது புறா புறா நாங்க வளத்தோ புறா வளத்துருக்கோ அதனால புறா புடிக்கு ஆ
புறா வந்து எவ்ளோ தெரிமா புடிக்கு
ஆ எது இல்னா ஓ
ஆமாங்கா அதுக்கு நெறைய மித்ஸ் இருக்கு
ஆ ஆ
அதுக்கு கெட்டத நெனைக்க தெரியாது
ஆ
எல்லாரையும் உண்மைய நேசிக்கு உண்மையா பாசோ வெக்கு
ஓ
அது என்ன தெர்னுங்கலா அது கடவுள் படைப்பே அப்படிதா ஏன்னாக்க இப்ப எல்லா உயிர்கள்லையு இந்த பச்ச இருக்கு பிச்சி சொல்லுவாங்க பாத்திங்களா
ஆமாம்மா
இது அது இருக்கு கசப்பு தன்மைய
ஆ ஆ
ஆனா புறாவுக்குள்ள மட்டும் அந்த அந்த கொஞ்சோ கூட கசப்பு தன்மையே கெடையாதா அந்த பிச்சியு பச்சயு சொல்லுவோ தெரிமா
ஆமா
ஆ அது இருக்காது
ஓஹோ
ம் ம்
எனக்கு தெரியாது ஆனா வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் பேர்டு வந்துட்டு புறா அது தெரியு ஆ ரெண்டாவது வந்து புறானா ச ச இது இந்த சமாதானத்துக்கு அனுப்புவாங்கல்ல அதனால புறா அனுப்புவாங்க அந்த மாரி தெரியு ரெண்டாவது வந்து நாங்க வளத்ததுனால எனக்கு எங்க புறா கிட்ட வந்து அது யா வேற ஒருத்தவங்கள்ட வித்தா கூட ஒரு புறா ஒன்னு அப்டிதா பண்ணோ வித்தாலும் கரெக் விட்டா எங்க வீட்டுக்கு தேடி வந்துரும் அத துணில வச்சு மூடி மறைச்சி கூட்டு போனாலு வந்துரு வீடு தேடி கரெக்டா வ வந்ரோ அவுங்க வந்து புறாவ காணோ ரெண்டு நாள் கழிச்சி வந்து சொல்லுவாங்க உங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போன புறாவ காணு வேற புறாவ குடுங்கன்னுவாங்க நீங்க வாங்கிட்டு போன புறாவே இதோ ஒட்காந்திருக்கு பாரு அப்டின்னு சொல்லி இத எங்க மாமா வித்துட்டு இருந்தாரு அப்பே அப்போ நறைய புறா வளத்து தோ இருக்கு ஒட்காந்துருக்கு நீங்க வேற புறா எடுத்துன் போங் அது அடுத்து ஒரு ம் தூரமா ரொம்ப தூரல்லா குடுத்து பாத்தாங்க அது எங்க குடுத் டாலு கரெக்டா வீட தேடி தேடி வந்து வீட்டுல வந்து கத்து ரெண்டு நாள்ல ஆ எங்களுக்கு அதே வழக்கமாயி போச்சா அது யாருக்கு விக்கிறதே கெடையாது விட்டுருவோ
ம் எங்க அது வந்து ம் அது வந்து ரொம்ப நம்மள நேசிக்க ஆரம்பிச் சா கண் முடித்தனமா நேசிக்கு என்ன பண்ணாலு எங்கயு போவாது என்ன எவ்ளோ தூரோ நீங்க சொன்ன பாத்திங்ளா எங்க கொண்டு போய் விட்டாலு மறுபடியு ரிட்டன் நம்ம தேடி வந்துரு
ஆ எங்க எங்க மாமா வந்து விசில் தா அடிப்பாரு பொட்டுக்கல்ல சாப்புடோ பொட்டுக்கல்ல தூவிட்டு விசில் அடிச்சா போது எங்க இருக்க புறாவு வந்து ஒக்காந்துரு செமத்தியா நறையா இருந்துச்சி அது ஏதோ நல்லது இல்ல அது ஒன்னு ஒன்னா ஏதே தோ அப்டியே அழிஞ்சிடிச்சின்னு வெச்சுக்கோங்களே ஒரு நாலஞ்சு வருஷோ வச்சிருந்தோ அப்புறோ எப்டி எதனால அழிஞ்சிதுன்லா தெரில ஆனா இப்ப புறா கூண்டே சும்மாதா இருக்கு அந்த மாரி ஆயிடுச்சி எங்க மாமாவுக்கு ரொம்ப விருப்போ புறா வளக்கறது வெள்ள எலி வளக்கறது இதெல்லா ரொம்ப விருப் வளப்பாரு லவ் பேர்ட்ஸ் இதெல்லா வளப்பாரு பாம்பு எல்லா வரு அதனால அது எங்க வீ வீட்ல சண்ட வந்துட்டே இருக்கு பாம்பெல்லா வளந்து வருது அப்டின்னு அதனாலவே இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமா இல்ல எல்லாமே போயிடுச்சு
ஆனா நல்லதுங்க புறா வந்து ரொம்ப நேசிக்கு
ம்
ம்
நாய் வளப்போ அது மாரி வீட்ல
ம் டாக் வெச்சுக்கங்க ரொம்ப ஆமா ரொம்ப நன்றி உள்ளது
அ ஒன்னு வந்து வளத்து வயசு ஆயிடுச்சு அதனோட ஆயில் காலோ முடிஞ்சு எறந்தது அந்த அளவுக்கு இருந்துச்சு வீட்ல ரொம்ப பிரியமா இருக்கு அ ஏ கொழந்தல்லா பொறந்தப்ப ஏ கூட இருந்துச்சு அ பைய அழுதா நைட்ல எங்களுக்கு முன்னாடி அது எழுந்து கத்து கொலைக்கு கொழந்தைய தூக்க சொல்லி கத்து எழுந்து பாருங்க அது பே நம்ம வெளில சொன்னா நாய் வளத்தவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்க மீதி யார்ட்டனா சொன்னா பைத்திய மாரி கத சொல்றாங்க பாருன்னு நெனைப்பாங்க அந்த மாரி அது கொலைக்கு எங்கள தூக்க சொல்லி கொலைக்கு
ஆமா அக்கா அதுக்கு அறிவு அதிகோ அக்கா அஞ்சறிவா இருந்தாலயு நமக்கு வந்து ரொம்ப உண்மையா இருக்கு விசுவாசமா இருக்கு தனக்காக நமக்காக ஆமா தா உயிர கூட பனைய வைக்கு அவ்ளோ நன்றி உள்ளது
வீட்ல ஒரு ஆளாதா இருந்துச்சே தவிர நாயா நாங்க பாக்கவே இல்ல அந்த மாரி இருக்கு ஓ கொழந்தை நா எழுந்துட்டேன்டா வாய மூட்றா நா தூக்கிட்டேனு சொன்னாதா அது கத்தறதே நிப்பாட்டு இல்லன்னா அது வரைக்கு கதவ போட்டு பெராண்டிட்டே இருக்கு கத்திக்கிட்டே இருக்கு
அ இல்லக்கா நாங்களு வீடு கட்டிட்டுதாக்கா நாங்க நாய் வாங்கனு டாக் வாங்கணு வீடு கட்டுனா தா வாங்க முடியு
ம் ம் இது ரொம்ப இதுவா இருக்கு ஊருக்கெல்லா போயிட்டு வந்து நா வந்துட்டு கல்யாண ஆயிட்டு போனேன்ல அப்ப போயிட்டு ரொம் ரொம்ப நாள் வராம இருந்து திரும்ப வந்தே என்ன யாருன்னே அதுக்கு தெரில என்ன மறந்துடுச்சு போல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடு ச்சு என்ன மறந்துடுச்சு நா வந்து எங்க அம்மாகிட்ட வந்து ரொம்ப வருத்தப்படுறே மாசமா இருக்கே அப்ப மாசமானதுக்கு அப்றோ என்னய கூட்டு வந்து நா வந்திருக்கு என்னய என்னய தெரியிலியே அதுக்குன்னு எனக்கு ரொம்ப வருத்தோ வீட்டுக்கு வந்து நா என்னோட பழைய சுடிதார் மாத்தி போட்டுனுவரவே அவனுக்கு தெரில என்ன வீட்டுக்கு வந்து என்னோட பழைய டிரெஸ்ச போட்டுட்டு அன்னிக்கு சாயந்தரோ பாத்தா எகுறி எகுறி குதிக்கிறா ஏ மேல அப்ப இந்த நாய்க்கி நம்மள ஆள் தெரில நம்ப துணிய வெச்சுதா இது மோப்ப புடிக்கு போல ம அடையாள தெரில என்ன ஆள் ஒருவேள கல்யாண ஆயி மாறிட்டனோ என்னமோ வெயிட்டு் எல்லா போட்டு அதனால தெரிலியோ ஏண்டா என்ன தெரிலியாடா நா கேக்குற பேசுற கொறல் தெரிலியாடா என்ன தெரிலியாடான்னு ஊர்ல இருக்குபோதெல்லா ஃபோன்ல கேட்பே அவ காதுல போன வைய்மா நா பேசுறே அப்டின்ல்லா சொல்லுவே அம்மாவு வைப்பாங்க பேசுவே தலைய தலைய ஆட்டுதுன்னுல்லா சொல்லுவாங்க நேரா வந்தா அவ என்ன மதிக்கவே இல்ல ரொம்ப வருத்தப்பட்டுட்டே என்னடா இது பேச மாட்டறான்னு சொல்லி டிரெஸ்ச மாத்திட்டு போனோனே நைட் ட்ரெஸ் போட்டு போனோனே குதிக்கிறா என்னய பாத்து அப்ப அவனுக்கு வந்து என்னைய இந்த டிரெஸ்லையே பாத்து பழகிட்டதுனால அவனுக்கு என்ன அடையாள தெரில போல இந்த டிரெஸ் மாத்தி போட்டது என்ட்ட வந்து கொஞ்சரா அவ இப்ப கொழையுது கத்துது எங்க போன எப்ப வந்தேன்னு என்னன்னமோ பேசுது கொழஞ்சு கொழஞ்சு கேக்குது ஆஸ் நக்குது எ மேல இருந்து எகிரி எகிரி எங்க அம்மா வேற வயத்தெல்லா எகுறாதரா பாப்பா இருக்குடா வயித்துக்குள்ள நீ எட்டி எட்டி தள்ளுது என்ன ஒதைக்குது எட்டி ஒதைக்காதரா பாப்பா இருக்கு வய்த்துல அக்காவ தள்ளகூடாது அப்டி ந அப்றோ முட்டி போட்டு உட்காந்தோனே கொஞ்சிச்சு கொலாவுச்சு வீட்டுக்குள்ளயே ஓடுச்சு ஓடியாந்துது அதுக்கு சந்தோஷோ தாங்கல
அம்மா
அந்த மாரி இருந்தது கொரோனா டைம்ல தா எறந்துருச்சு அதோட இப்ப எத்தன வருஷ ஆகுது நாங்க வேற ஒரு நாயே வளக்கல ஏன்னா அது அதனோட அந்த பாச வந்துட்டு வேற எந்த நாய் வளத்தா கெடைக்கு எங்களுக்கு இன்னொரு நாய் மேல வைக்கிறதுக்கு மனசு இல்ல அதனால வேற நாயே வளக்கல அதோட சரி
நீங்க வாங்கிக்கிணு அத பாக்ககுல்ல ஒவ்வொரு டைமு அதோட ஞாபகோ வருக்கா
ம் இப்ப எ பைய கேக்கறா எ பைய கேட்டுட்டு இருக்கா நாய் வளக்கலா நம்ப நம்ப நாய் வளக்கலா நாங்க ஆனா எங்களுக்கு ஜாக்கி தாண்டா அது ஒன்னே போது அத இன்னொன்னு வந்துட்டா அது உன்னோட பாசோ போய் இதனோடது தெரிஞ்சிரு இதுதா ஒஸ் தீ ன்ற மாரி ஆயிடு அப்டினு சொல்லி எங்களுக்கு அந்த நாய் வளக்குற ஆசியே இல்ல எங்க அப் அப்பா இப்பதா சொல்றாரு எ பை ஒண்ணுமே இல்லப்பா அது தெருநாயி கா வந்து ஒரு இந்த வே எந்த நாயி அந்த போலீஸ் நாய் இருக்குல்ல
ஓ ஜெர்மன் ஷெப்படுங்களா
போலீஸு நாய்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த நாய் வந்து தெருநாயில க்ராஸு
ஓஹோ ஓ
அது ஒருத்தவங்க வீட்ல வச்சிருந்தாங்க அது குட்டி போட்ட ஒன்னே இந்த மாதிரி குட்டி போட்டிருக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதூ ப பாத்ததுலே எங்களுக்கு இந்த குட்டிய தா ரொம்ப புடிச்சது கண்ணே தொறக்கல இது அவுங்க அம்மா கிட்ட இருந்து கண்ண தொறக்குறதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டு வன்ட்டோ பால் டப்பா வச்சுதா பால் குடுத்தோ அப் அப்பயே தூக்கிட்டு வன்ட்டோ பொறந்து மூணா நாள் நாங்க வந்து அந்த தெருவுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போயிரு ட்ருந்தோ அங்காளம்மா கோயில் படைக்க போயிருந்தோ அப்ப கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆடுவாங்கல்ல சாமி ஆடி அந்த மாரி ஒரு ஒரு ஒரு ஒரு வீட்ல போய் நின்னு பாப்போ பாருங்க அந்த சாமிக்கு வழி உட்டு அந்த மாரி நிக்கு போது அந்த வீட்ல நாய் இருந்துச்சு அந்த நாய் வந்து அப்டி கொலச்சுது அது கொலச்சத பாத்துட்டுதா இந்த நாய் இப்டி கொலைக்குதே அப்டின்னு சொல்லி அத பத்தி அப்டி பேச போம்போது அந்த நாய் குட்டி போட்டா எங்களுக்கு குடுங்கன்னு நாங்க கேட்டோனே ஏற்கனே குட்டி போட்டுதா உள்ள வச்சிருக்கோனாங்க
ட்டீங்க
எதர்ச்சயா அது வந்து எங்களுக்கு வருனு நாங்க நெனைக்கல அந்த கோயிலுக்கு போனதுல இது நல்லா கொலைக்குது எங்களுக்கு இந்த மாரி கொலைக்கிற நாய்தா ஒண்ணு வேணு இது குட்டி போட்டா சொல்லுங்க அது பொட்ட நாய் இத்தனைக்கு
ம்
குட்டி போட்டா சொல்லுங்கன்னு சொன்ன ஒன்னே ஏற்கனே குட்டி போட்டுதா வச்சிருக்குது உள்ள தூங்க வச்சிருக்கறோன்னு இந்த காய்கறி கூட வச்சிருப்பாங்கல்ல நம்ம முன்னாடி ஆ ஞாபகோ இருக்குங்களா ஒரு ஓட்டை ஓட்டையா ஒரு கூட அந்த கூடக்குள்ளார தூங்க வச்சு வச்சிருந்தாங்க உள்ளார
அதா சைக்கிளுக்கு அப்டிதா வரு முன்னாடி
ஆமா ஆ அந்த மாரி ஒரு பேஸ்கெட்ல வச்சுருந்தாங்க நாங்க ஒன்னே அப்டியா எங்களுக்கு குடுங்கன்னு அப்பவே வாய்ன்ட்டு வன்டோ பொறந்து ரெண்டு நாள் மூண் நாள் கொழந்த ஆ செரிப்பா
கூப்புடுங் கூப்புடுங்க